ஓ ஜி வணக்கம் ஜி சொல்லுங்க நல்லாருக்கீங்ளா
நல்லாருக்கே ப்ரோ எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே ப்ரோ சாப்ட்டாச்சுங்ளா
சாப்டாச்சி நீங்க சாப்டாச்சா
சாப்ட்டே ப்ரோ இன்னா ப்ரோ
இப்டியு ஒரு ஒரு து என்னத்தயாவது ஒன்னு பண்ண வேண்டியது தா என்ன சொல்றிங்க ப ம்
சண்டேயெல்லா
சண்டையெல்லா நல்லா போச்சு சார் நீங்க எந்த ஊரு நா திருச்சி
அப்டிங்ளா ஊரு பேறே சொல்லக்கூடாது ஆமாங்க்கா
கேட்டே ம்
என்னா ப்ரோ ஒர்க் பண்றீங்க
நா கேப் வெச்சிருக்கே ப்ரோ
ஓனா வெச்சிருக்கீங்ளா ஓகே ஓகே சூப்
ஓனர் கம் டிரைவர் ம்
பரவால்லைங்ளா
பரவால்ல ஜி ஓடிட்ருக்கு
லைன்ல போட்டு ஓட்றீங்களா இல்ல செப்ரேட்டா நா பெயிண்டிங் கண்ட்ராக்டர் ப்ரோ
பெயின்டிங் காண்ட்ராக்ட்டா ஓகே ஓகே சூப்பர் இன்னைக்கு என்ன வேல இருக்குங்களா இல்லிங்ளா
இன்னைக்கு சின்ன ஞாயித்து கெழம சோ பசங்கல்லா லீவு வீட்லதா இருக்கே
சேர் சேரி சேரி சேரிங்க சேரிங்க ம் நம்மள்து ஓனா வெச்சி ஓட்டிட்ருக்கே அட்டாச் பண்ணிருக்கே ஐஸ்வர்யம்ல
அப்டிங்ளா ஆப்ல போட்டு ஓலோ போட்டுருக்கீங்களா
ஆமா ஆமா ஆமா ஊபர்ல தா
லீவ போட்டா பிரச்சனையே இல்ல உங்களுக்கு
ம் ஊபர்ல போட்டு ரன் பண்ணிட்ருக்கே
அப்டிங்ளா என்ன ப்ரோ கார் வெச்சிருக்கீங்க
நா எட்டியாஸ் டொயோட்டா எட்டியாஸ்
எட்ரியாசா ஒண்ணுருக்குங்ளா ரெண்டு இருக்கா
ஒண்ணு தா ஒண்ணு தா ஒண்ணு தா ப்ரோ
மேரேஜ் பண்றீங்களா ப்ரோ
ம் நா மேரேஜ் ஆயிச்சி
பசங்க ஆயிச்சு ப்ரோ ஒரு பைய்யே
ம் எனக்கு ஒரு பையந்தா
ஆ ஒன்ர வயசாகுது
ம் நம்ம தலைவருக்கு அ நாலு நால்ர ஆயிடுச்சு அஞ்சு சாட்டாது ம் யூ கே ஜி போய்ட்டுருக்காரு
செரிங் ப்ரோ பரவால்லைங்களா இல்ல ரொம்ப தொல்ல பண்றாப்பலையா
ம் ஓடிட்ருக்கு இன்னைக் தா ஸ்கூல் ஓப்பனு ஆயிருக்கு இவ்ள நாள் கழிச்சி மூணு மாசோ லீவு
ம்
ம்
என்னா ப்ரோ படிச்சீங்க நீங்க
நானா நா பிளஸ் டூ தாம் ப்ரோ
ஓனா கார் வெச்சிருப்பீங்க நெறையா ட்ரிப்பெல்லா போயிருப்பீங்க
ம் ஆமாமாம் ப்ரோ ம்
ஒய்ஃப்ஸ் ப்ரோ வீட்ல வேல செய்றாங்ளா இல்ல எதனா வேல செய்றாங்
ஆமா அவுங்க ஒர்க் பண்ணிட்ருக்காங்க அவுங்க நர்ஸா இருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸா ஒர்க் பண்றாங்க
அப்டிங்ளா
ம் நீங்க உங்க வீட்ல
இல்லங்க அவுங்க வீட்லதாருக்காங்க
அ எதனா இது மாரி பா இதுல ஜாயின் பண்ணி வுட்ற வேண்டிய தான
ஆ இப்பதா கொழந்த செரி சின்ன வயசு டெய்லரிங் தெரியு வேல செய்ற
சேரி சேரி சேரிங்க ஜி சேரிங்க ஜி
கொழந்த வச்சிருக்கறதுனால கொஞ்சோ கஷ்டோ ப்ரோ
ம் ம் ம்
எங்க ப்ரோ ஒரு லாஸ்ட் ட்ரிப் எங்க போய்ட்டு வந்தீங்க
நா இப்போ ட்ரிப்ல தா ப்ரோ இருகோ நா இப்ப கேரளா போய்ட்டு வந்தேன் கேரளா போய்ட்டு வந்துட்டு இங்கே தாருக்கே
அப்டிங்ளா எப்டி கஸ்டமர் மூலமா இல்ல நீங்க ஃப்ரெண்ஸா
இல்ல எல்லாருமே கஸ்டமரு ஃப்ரெண்ஸ்சு எல்லாருமே
நா சுத்திட்டே தாருக்கேன்றிங்ளா ட்ரிப்ல தா வாழ்க்க போய்ட்டுருக்குன்றீங்ளா
ஆமா ரவுன்டிங்ல ஏ தாருந்தே
ஆ எப்டி ப்ரோ கேரளல்லா எப்டி ப்ரோ சார்ஜ் பண்ணுவீங்க கிலோ மீட்டரு
கிலோ மீட்டருக்கு பதினாலு ரூபா ஆமாங்ஜீ
பதினாலா ப்ரோ
ஆ பதினாலு கிலோமீட்டருக்கு பதினாலு
ஓ ஹோ அதுலயே உங்களோட இது வண்டி வாடகை எல்லா வந்துருங்ளா
வண்டி வாடக கிலோமீட்டருக்கு பதினாலு பேட்டா நானூறு ரூபா
ம்
டோல் பார்கிங் எக்ஸ்ட்ரா வந்துரு கஸ்டமர்
பே அந்த அமௌண்ட் வந்துருமா ப்ரோ
இல்லல்ல இல்ல எல்லா செப்ரேட் செப்ரேட் தா கிலோமீட்டருக்கு பதினாலு ரூவா இல்லாம நானூரூவா டிரைவர் பேட்டா எக்ஸ்ட்ரா வரு அப்றோ டோல் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரு
நாங் கூட வேளாங்கண்ணி போனோ லாஸ்ட் டைமு அது வண்டி டே பீஸ் ன்ற மாரி சொல்லி எடுதுன் போச்சு பஸ் அந்த டு ட்வெண்டி போர் சீட்டரு வரு டுவென்டி ஒன் சீட்டரு கேப் மேக்சி கேப் அதுல போனோ அது எதோ டே பீஸ் அத இக் நீ ஏதேதோ பணம் ஏதோ டீசல் ஃபில் பண்ணி தரணு திரும்ப ஃபில் பண்ணு அப்டின்ற மாரில்லா பேசின் போனோ ஆமாப்பா பரவால்ல டிரைவரு நல்ல டிரைவரு எ முஞ்சி சுழி ஏனா எல்லா எடமு காம்ச்சாரு
ம் ம்
பரவால்ல
ம்
போவிங்ளா வேளாங்கண்ணி எல்லா நெறைய போவீங்களே நீங்க திருச்சில இங்கேருந்து
ஆமாம்மா அப்பப்ப வரு அடிக்கடி வரு அது ஸ்கூலு இதுனா தா கொஞ்சோ நல்லா போகு இந்த தடவ எலக் ன்றதுனால அதுங்க ரொம்ப டல்லாயிடு
ஆமா ஆமா இப்ப ரீ எலக்சன் வேற இருந்தாலும்
ஆமா ரீ எலக்ஸன் வேற வருது அது அப்டி இப்டின் ஓடிட்டுருக்கு
அ
ம் அழுத்து கரு
எப்டி வீட்டுக்கு போய்டுவிங்ளா இல்ல ஈவ்னிங் நைட்டு தா போவீங்ளா
நா இப்ப பேக்கேஜ்ல இருக்கேன் ஜி அது மாரி ரெண் நாளைக்கு ஒருக்க மூணு நாளைக்கு ஒருக்க தான் வீட்டுக் போவோ பேக்கேஜ் ஆரமோ ம் மூணு நாள் ரெண் நாள் நீங்க வேளாங்கண்ணி போடீங்கன்னு சொன்னீங்கல்ல அப்ப அங்க ஒரு நாள் ஆய்டு
ஆ
ஒரு நாள் ரெண்டு நாள் அங்கே ஸ்டே பண்ணுற மாரி ஆய்டும்
ஓகே ஓகே பா
அந்த மாரி தான் ப்ரோ
ம்
ம்
எத்தன வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்
நா பதினஞ்சு வருஷமா ஆச்சு ப்ரோ
யப்பா
ம் நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்து பதினஞ்சி வருஷ்
போய் வண்டி வாங்கி இந்த மாரி பண்ணீங்ளா இல்ல வண்டி அதே வீட்ல இருந்த
ம் இல்ல ஓனாதான் வாங்கி பண்ணிட்டுருக்கோம் இந்த லீமெல்லா லாஸ்ட் அப்றோ பெனிஃபிட்டா இருக்கும் அப்றோ இதா இருக்கணும் சோ அந்த மாரி
சின்ன வயசுல டிரைவிங் கத்துக்கிட்டீங்ளா
இல்ல ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினொன்னுலதான் கத்துக்கிட்டேன்
இன்னும் கத்துகனுங் ப்ரோ பேஜ் போட்டு ஓட்டுற மாரி
ம் அது மாரி போட்டு பண்ணீங்னாக்கா ரெட் டாக்சில போட்டு ஓட்டிக்கலா
ஆ ப்ரோ இந்தஸ் சைடு நம்ம இருக்றது வில்லேஜ் ப்ரோ இந்த மாரியான இதெல்லா இல்ல வாங்கி ஓன்யூஸ் க்கு இல்லனா இந்த மாரி கஸ்டமர் நம்ளே புடிச்சி ஹாஸ்பிட்டல் கஸ்டமரு ஊருக்கு போறோம் அது மாரி தான் ஓட்டினு இருக்க
ம் ம் ம் ஆ செரி வர சொல்லு
அப்ப பரவாயில்லையா பசங்களுக்கு ஃபீஸ் எல்லா கெட்டிட்டீங்ளா
கெட்டியாச்சி ப்ரோ கெட்டி ஸ்கூலுக்கு எல்லா இருவத்தி அஞ்சாயிருபா யு கே ஜி கு ம் நீங்க பேசுறத பாத்தா ஏதோ சென்னை விழுப்புரம் பக்கம் இருக்கற மாரி தெரிது
இல்ல இல்ல இங்கதான் கிட்டதான் ப்ரோ
ஆ இல்ல ஊர் பேர் சொல்லாமே அதனால ஒன்னும் பெரச்சன இல்லயே
நா இங்க ஜோலார்பேட்ட ப்ரோ திருப்பத்தூர்
ஆ ஊர் பேர்லா சொல்லா அதெல்லா சொல்லாம் நம்ப
நம்ப இத பத்திதான் ஆமாப்பே பிஸ்னஸ் பத்திதான் அப்டி
ஓ
கேக்குதுங்ளா ப்ரோ
அ கேக்குது நான் பேசுறது எனக்கே கேட்டுச்சு அதா என்னன்னு பாத்தேன்
அ இது ஒரு சில நேரத்துல அந்த மாரி ரெண்டர ஆவுது அ பக்கு அது
ம்
அ நெறைய இது கால்ல எனக்கூட அந்த மாரி ஆச்சு
சேரி சேரி சேர்
ஒ வண்டி எடுக்காம ஃப்ரீயா இருக்கீங்ளா
அ ஆமாங்ஜி ஃப்ரீயா தா இருக்கே ம்
அவ்ளோ லாங் ட்ரிப் ஒன்னு மகாலி போயிட்டு வந்தோ ப்ரோ லாஸ்டைமு ஒரு ஒரு மூணு மாசோ ஆவூது அ குழுமணாளி ட்ரெயின்ல தா போயிட்டு வந்தே ஆ இங்கருந்து டெல்லி போய் அங்கிருந்து வால்வோ புக் பண்ணி போச்சுக்றோ
வால்வோவா
போய் விட்டாங்க நைட்டுக்கு போயி போயி விடிய காத்தால ஒரு ஏழு மணிக்கோ எட்டு மணிக்கோ அவுங்க லேண்ட் பண்ணாங்க அது பஸ்ல ஒண்ணு தெரில இருட்டா அது அப்டியே எந்த வழில போதுனே ரொம்ப கஷ்டமாய்டுச்சு ப்ரோ பாத்துட்டே போலா ஆனா டே டைம்ல ஏத்த ஏத்தவு மாட்டறாங்க எறக்கவு மாட்றாங்க ஆனா போனது நைட்ல போனோ வந்தது நைட்ல வந்த ப்ரோ தெரில அதனால எப்டி போது என்ன ஏதுனே தெரிய மாட்டுது
ஆமா எங்க மல இருக்கு என்ன என்ன இருந்துச்சு அப்டின்னு ஒண்ணுமே தெரியாது
ஆமா ரொம்ப சூப்பரா இருந்தது மேல நம்ம பிளேஸ் ப்ரோ டார்ஜிலிங் போல மணாலி போயிட்டு ப்ரோ நானு ஃபிப்டீன் கே எடுத்துன்னு போனே ப்ரோ ஒரு நா நாலு ஃப்ரெண்ட்ஸ் போனோ நாங்க அவுங்க போய்டட்டு திரும்ப வந்ட்டு ஆக்ராலா போனோ அப்போ காசு பத்தல அப்போ அப்டியே ஒரு மூணாயிரோ அப்டிய ரெண்டாயிரொ மூணாயிரொ ஷேர் பண்ணினு அப்டியே இது பண்ணோ ப்ரோ அ பதினஞ்சாய்ரொ எடுத்துட்டு போன அங்கலி ஒரு நாங்கலலா ட்ரெயின் எல்லா புக் பண்ணிட்டோ ப்ரோ இங்க இருந்து புக் பண்ணிட்டு அங்க போய் வால்வா எல்லா புக் பண்ணிட்டு இங்கிர்ந்து எல்லா பிரிப்பராதா போனோ எல்லா இதெல்லா இங்கே வாங்கிட்டோ
ம்
மத்தபடி எங்களுக்கு ரூமு சாப்டறது அந்த அங்க இருக்கிற இந்த ரைடு அதெல்லா போறதுக்கு தா சார்ஜ் ஆச்சு அதா சூப்பர் பிளேஸ் ப்ரோ ஆனா டெல்லி இருக்
ஆனா எல்லாமே பிப்டி கேக்குள்ளயே முடிச்சிச்சுங்ளா இல்ல அதுக்குமேலேயு வந்துச்
பிப்டீ இல்ல ப்ரோ பிப்டின் பதினஞ்சாயிரதா ஆமா நாலு பேரு போனோ எல்லா ஷேர் பண்ணிட்தா
சரி
ட்ரெயின் டிக்கெட்லா இங்க புக் பண்ணிட்டோ அது ஒரு த்ரீ தௌசண்ட் ஆச்சு ட்ரெயினு அந்த வால்வொல்லா அப் அண்ட் டவுன்னு அது ஒரு த்ரீ தௌசண்ட் தனியா ஆகு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிட்டு இருக்கு ப்ரோ பேற ரண்டுக்கு நாலு பேரு ஒரு லட்சரூவா ஒரு லட்சருபா ஆயிடுச்சி
ம் ம் ம்
அவரு பத்தாயிர ரூபாய் எஸ்டா செலவாயிர்க்கு
அ அ அ செரிங்க செரிங்க ப்ரோ இல்ல ப்ரோ போணு ப்ரோ பிளானிங் இருக்கு ஃபேமிலிய கூட்டி போணுனு ஒரு பிளானிங் இருக்கு
ஃபேமிலியா தா ப்ரோ போன ஃப்ரண்ட் ஒருத்த போயிட்டு வந்தா ஃபேமிலியா போயிட்டு அவ ஃபிளைட்ல போயிட்டு வந்தா ஆ ப்ரோ ஃபிரண்டு பிளைட்ல போயிட்
என்னா வாய்ஸ் பிரேக் ஆவுது
ஆமா இது கிளியர்ன்சா இருக்காது ப்ரோ
அலோ
ப்ரோ கேக்குதுங்ளா ஹலோ
ஹலோ ஜி
கேக்குதுங்ளா